ஏ கா சொல்லுங்க
டெலிவுபாணா அது கட்ட அதுக்கப்பறோ அவர நானே டேரெக்டாவே நீங்க இதுக்கு வரக்கூடாது ஏன் முன்னாடியே பண்ணாரு இதுக்கு மேல இங்க வரா தீங்க நீங்க அவர் வாக்கர் இல்லாம அவரால நடக்க முடியாது கீழ விழுந்துட்டாருன்னா யார் பாக்குறது அவரால எழுந்திரிச்சு அவ பாக்கறதவ ட அவுங்க படுற வேதன இருக்கு பாத்தீங்களா அந்த கஷ்ட எல்லா இருக்குதுல்ல இதே நெறைய தடவ வீ ட்ல ஆள் இல்லாத போது பாத்ரூம் போறே அங்க நடக்குறே சொல்ட்டு கீழ கீழ விழுந்துருவாரு முடியாது சில டைம் வந்து பா த்தீங்கன்னா அ வெளி அவுட் சைட்ல அ வெளியேற வந்து பீரோ இருக்கு அந்த பீரோட
ம் அப்பா ம்
அதுக்கப்பறோ வந்து பா விழுந்து கெடந்து அப்பறோ யாரு இல்ல வீட்ல இவங்க எல்லா ஸ்கூல் முடிஞ்சு வர்றதுக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ க்ளாக் ஆகு காலேல எ ப்ப விழுந்தாரோ தெரியல ஆனா ஆறு மணி வரைக்கு அந்த பிள்ளைங்க வந்து அவுங்க தூக்குற வரைக்குமே கிழ கீழயே தா கெடந்தாரு சாப்பாடு கூட சாப்டாம மதிய சாப்பாடு
பாவங்க ம்
அதுக்காக தா அவர் நடக்க கூடாது சாப்பாட நாங்க பெட்லயே கொண்டு போய் குடுப்போ
கரெக்ட்டு தா இப்ப நீங்க நா கூட தெரியாம செரி வெளில போறாருன்னு அப்பிடி நெனச்சே இப்ப இவ்ளோ அவஸ்தைகளா இருக்குல்ல அப்ப போகாம இருக்கறது தா நல்லது
அவருக்கு வந்து அவரு அவருக்கு பாத் த்ரூம் போறதுக்கு நா அலோ பண்ணு அப்டினா டாய்லட் போறதுனா மட்டுந்தா அலோவ் பண்ணுவோ
ஆ அதா அதா அதா
மத்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளயே இருந்துத்துக்க சொல்லிருவோ
இப்ப நீங்க வச்சு பாக்குறனால அந்த கஷ்டோ தெரியுது அதனால சொல்றீங்க
ஆமா
உம் கரெக்டு தா
யூரின் வந்து பாத்தீங்கனா நாங்க டிஸ்போஸ் பண்ணிருவோ மார்னிங் ஒரு டைமு ஈவ்னிங் ஒரு டைமு சோ எல்லாமே பண்றோ சாப்பிட அவரு முடியாட்டி சம்டைம்ஸ் நா ஊட்டுவ சாப் பாடு ஊட்டி விடுவ சம்டைம் அதிகமா வந்து பாத்தீங்கனா நா கூட கோவபட்டுடுவ ஏனா அவரு கடிச்சிருவாரு கைய கடிச்சிருவாரு இந்த மாரி நா கூட கோவப்பட்ருவ என் தம்பி பொண் ணு இருக்கா பத்தி நீ போ நா பாத்துக்குற அப்டினு சொல்லிட்டு அந்த புள்ள தா அவருக்கு சாப்பாடு குடுக்கு அந்தப் புள்ளையு பயனு அவ்ளோ அவருக்கு முடியல அப்டினா அந்த மாரி வந்து இது பண்ணுவாங்க
ம்
சோ அவ்ளோல்லா பாத்துக்கட்டோ அதுனால வந்து பாத்தீங்கனா அவர ஹாஸ்பெடலுக்கு நா கூட்டிட்டு போறதுல எதுவா இருந்தாலு நாட்டு வைத்தியோ அப்ப அந்த அ தீபாவளி பத்து நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கனா பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இவரு என்ன பன்னிட்டாரு நம்ப நம்பதா நடக்க ஆரம்பிச்சிடோம்ல ஏன்னா அவந்தா வெளிய நடக்க ஒரு ஈவினிங் சிகஸ் ஓ கிளாக் அந்த டைம்ல போய் வெளியில நடக்குறது நம்ப நடக்க ஆரம்பிச்சுட்டோ அப்டிங்கிற ஒரு கான்பிடெண்ட் வந்துருச்சு
வந்துருச்சு அவருக்கு அ அ
ரிட்டன் வந்தோனே என்ன பண்ணிட்டாரு எல்லாரு இப்ப மத்த டைம்ல எழுந்துருச்சு ஏதாது பண்ணனா நாங்க திட் டுவோ அப்டினு சொல்லிட்டு அன்னைக்கு நா ஊர்ல இல்ல
ம்
ஆ இவரு வந்து என்ன பண்ணிருக்காரு நைட்டு ஒன்னு ஒரு மணிக்கு மேல ஒரு ரெண்டு மூணு நாளா கொண்டு போயி அந்த யூரின் வந்து இவுரு போய் டிஸ்போஸ் பண்ணிருக்காரு
ஆ வா
மார்னிங் வந்து அத பாக்கு போது எம்டியா இருக்கு கேன் என்ன பண்ண ஒரு வேல போகலயோ அப் அப்டினு சொல்லிட்டு விட்றது இப்படியே இருந்துட்டு இருக்கவு மூணாவது நாளு என்ன பண்ணிட்டாரு மாட்டிகிட்டாரு எப்டினா மறுபடியு அது வாக்கர் எடுத்துட்டு போகுபோது கீழ விழுந்துட்டாரு கீழ விழுந்து அப்படியே எல்லா பண்ணி அதுக்கப்றோ ஆ தம்பி பைய பேர வந்து அவரு சொல்லி கத்தி அப்றோ வந்து இவருதா தாத்தா கூப்பறாரு தாத்தா பெட்ல காணோ அப்டின்டு எந்துருச்சு வெளியில போயி வெளியில பாக்கயில கீழ விழுந்து கெடந்திருக்கறாரு இந்த பிள்ளைங்க ஆமா இந்த பிள்ளைங்க ரெண்டு ட்ரை பண்ணி தூக்கிருக்குதுங்க அதுகனால முடியல தூக்க முடியல என்னா அவரு வந்து ஆள் வந்து ரொம்ப ஸ்லிம் ஆயிட்டாரு ஆனா இருந்தாலு போன் வெயிட் ஜாஸ்தி தூக்க முடியாது அதுக்கப்றோ வந்து பாத்தீங்கன்னா ஆ போ மேல போயி ரூம்ல போயி தம்பிய போயி எழுப்பிருக்காங்க பசங்க
ம்
பசங்க எழுப்பி அதுக்கப்றோ வந்து ரெண்டு பேரு தம்பி தம்பி தம்பி பைய ரெண்டு பேரு சேர்ந்து தூக்கி பாத்ரூம்ல உட்கார வச் அந்த நேரோ சுடுதண்ணி வச்சு என்னா நைட் ஒன்றரை மணிக்கு ஏற்கனவே உடம்பு சரிலா தண்ணி குடிச்சா உடம்பு ரொம்ப இதாயிரும்னு சொல்லிட்டு சுடுதண்ணி காய வச்சு குளிக்க வச்சு எல்லா கிளீன் பண்ணி முடிச்சு அவர கொண்டாது படுக்க வைக்கிறதுக்கே நைட்டு ஃபோர் தேர்டி மார்னிங் ஃபோர் தேர்டி ஆயிடுச்சு ஒரு மணில இருந்து
எல்லாருமே கஷ்டப்பட்டுருகீங்க
ஆமா
ஆ ஆ ஆ
அதுக்கப்றோ வந்து பாத்திங்கன்னா அதுக்கறோ வந்து பாத்திங்ன்னா இடுப்பு மட்டு என்னால மூப் பண்ணமுட்ல்ல கால மூப் பண்ண முட்ல்லனே சொல்லிட்டு இருந்தே அவர் எப் பயு கீழ கீழ விழுந்து எத் அப்படில்லா பாத்தா எத்தனையோ தடவ கீழ விழுந்திருக் காரு ஒரு சின்ன கீரல் கூட பட்டதே இல்ல அவருக்கு
அதா அ
அப்றோ வந்து சுகர் கொஞ்சோ அதிகமாச்சுன்னா கொஞ்சோ அவ்ருக்கு முடியாம போகு காச்சல் வந்ரு அவ்ரால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது சோ அத நாலபாத்து பாத்து எல்லாமே செஞ்சிட்டுருக்கவு அப்றோ தா போய் பாக்கம்போது அவருக்கு இடுப்பு எழும்பு பு ஒடஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க
பா பஸ்ட்ட் அதுதாங்க பாதிக்குது போலருக்கு எல்லாத்துக்குமே அந்த இடுப்பெலும்பு ஃபஸ்ட் இதாகுது எங்க மாமியாருக்கு பாத்திங்கன்னா இடுப்பெலும்பு நவுந்ததுனாலதா கொஞ்ச நாள் தா இருந்தாங்க அப்றோ இறந்துட்டாங்க அப்றோ எங்க வீட்டுக்காருக்கு இந்த இடுப்பெலும்புதா இதானது போன் வந்து இதாயிரு போலருக்கு டேமேஜ் ஆவுன்னு நெனக்குற
எங்க அம்மா எங்க அம்மாவுக்கு அதேதா அந்த இடுப்பெலும்பு தா வந்து ஒடஞ்சிச்சு
அ அது ஒடஞ்சாவே கொஞ்ச நாளு தா இருக்குறாங்க நானு பாத்துட்டே
கரெக்ட்டா ஆறு மாசோ அதே மாதிரி எங்க அப்பாவு அதே மாரிதா ஆறு மாசோ
ம்
அதுக்கப்றோ கொண்டு போயி நா அப்ப ஊர்ல இல்ல ஊர்ல இல்லாங்கோ நா இருந்தா‌ தா இவங்க ஹாஸ்பிட்லுக்கு கூட்டிட்டு போவாங்க இல்லன்னா கூட்டிட்டு போ மாட்டாங்க
அ
வீட்ல வச்சு என்ன வேணாலு ட்ரீட்மெண்ட் பாப்பாங்க என்ன வேணாலு செய்வாங்க ஆனா ஹாஸ்பிட்டலு க்குனு நா இருந்தா மட்டுதா போவாங்க நா இல்லேன்னா போமாட்டாங்க
அ
அப்றோ அப்டியே நா வர லேட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு
ம்
விட்டுட்டாங்க அப்டியே விட்டுட்டாங்க அப்பயே கொண்டு போய் அவுங்க பாத்ருந்தா கூட அவர் கொஞ்சோ நல்லா இருந்ருக்கு ஆனா பாக்கல அப்றோ மறுபடியு ஹாஸ்பிட்டலுக்கு நா போய் கூட்டிட்டு போய்யி அப்றோ வந்து டாக்டர் வந்து சொன்னாரு எலும்பு வந்து மேல ஏறிருச்சு அத கீழே இழுத்து வச்சுதா அதுக்கப்றோ தா வந்து சர்ஜரி பண்ண முடியு அப்படின்னு சொல்லி அதுக்கப்றோ சர்ஜரி பண்ணி கிட்டத்தட்ட பத்து ப பத்து ஹாஸ்பிட்ல தா இருந்தோ ஹாஸ்பிட்டல்ல வந்தோந்துத்கோ நடக்கக்கூட ஏற அவர நடக்கக் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்ட்ரு ஏற்கனவே அங்க இருந்தவங்ளே எல்லா நடந்துதா போனாங்க ஆனா அப்பாவா மட்டு நடக்க கூடாதுன்னுட்டாங்க ஏன்னா அவருக்கு வந்து பாத்திங்ன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தர அப்பதா கீழே வந்து இன்னொரு கால் வந்து ஆபரேஷன் பண்ணது
ம்
இந்த ரெண்டு ஒரு கால நல்லா இருக்குற கால பேலன்ஸ் பண்ணிதா இன்னொரு கால வந்து பேலன்ஸ் லைட் பேலன்ஸ்ல தா நடக்கணு ஆனா அவருக்கு ஏற்கனவே அந்த காலு ஒடஞ்சது இப்ப ரெண்டு அந்த கால பேலன்ஸ் பண்ணா இதுவு ஒடைஞ்சிடு அதுனால மூணு மாசத்துக்கு அவர் நடக்கக்கூடாது அப்டின் சொல் லிட்டாங்க நடக்க கூடாது நடக்கக்கூடாதுன் சொல்ட்டாங்க எப்ப தீபாவளி முடிஞ்சு ஒரு பத் து தீபாவளி முடிஞ்சு ஒரு ரெண்டு மூண் நாள்ல என்னமோ ஆப்ரேஷன் பண்ணோ
ம்ம்
ஆப்ரேஷு பண்ணி அங்கருந்து மறுவிடி வீட்டுக்கொனா அப்பெய் பாத்ரூம்க்கு வந்து பாத்தீங்னா ஓப்
ம்
கால நா புடிப்பே த சோல்ட்ற எ தம்பி புடிச்சுக்குவா
ஞா இது ரொம்ப கஷ்டோதானங்க பாவோ உங்குளு உங்களுக்கு செரம்ம அவங்களுக்கு செரம்மா உம் உ உ
அவர தூக்கி தூக்கியே அவ்னோட வெய்ட் அப்டியே கொறைய ஆரம்பிச்சிருச்சி
அய்யோ பாவோ அ நா
அப்டீ தூக்கி தோள்ல போட்டுட்டுதா போவா நா நா இருந்தா நா தூக்குவே நா இல்லேன்னா தம்பி பைய தம்பி பைய இருந்தானா நா போமாட்டே
அ அதா அதா
போய்ர்வா அவெ இல்லேன்னா நா கூப்டுவே
எத்தன வருஷமா இது மாரிய கஷ்டப்பட்டீங்க
ஆ தீபாவளில இருந்து
ஆ போன தீபாள்
ஆ அக்டோபர் அக்டோபர் நவம்பரா நவம்பர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி
இங்கிட்ட ஆறு மாசோ அங்கட்டு ஒரு ரெண்டு மாசோ எட்டு மாசோ
அப்டிப்பே பிப்ரவரி மாசோ வந்து பாத்தீங்கினா அவருக் வந்து கால் வெரல் வந்து பாத்தீங்னா ரெண்டு வெரல் வந்து அப் பி அழுகுன மாதிரி போய்ர்ச்சி
ச்சோப்பா ஏ இப்டிலா இருக்கு சுகர் அதிகமானா வருமா
சுகர் இல்ல சுகர் செக் பண்ணோ சுகர் அதிகமானாலு ஆகூ ஆனா அவருக்கு வந்தது வந்து பாத் திங்னா ரெண்டு வெரல் அழுகிருச்சி அதுக்கப்றோ ஹாஸ்பிட்டல்க்கு கூட்டீட் போய்ட்டோ வேற ஹாஸ்பிட்லுக்கு அங்கர் சர்ஜென்ட்டா அங்க கூட்டீட்டு போய் பாக்கம்போது அதுக்கப்பறந்தா எல்லா டெஸ் ச்சின்னா நீரோலிஜிஸ்ட்டு எல்லா வந்து பாக்கம்போது அவருக் வந்து பாத்தீங்னா ப்ரைன்லருந்து வர்ற நரம்பு வந்து பாத்தீங்னா அவருக்கு ப்ளட் சர்க்குலேஷ்னு ஸ்டாப் பண்ணீர்ச்சா காலுக்கு போறத
எம்மா எப்டி பாருங்க ஆ
பண்ணதுனாலதா அந்த ரெண்டு வெரல் அழுகிருச்சி
ச்சோப்பா அப்ப ஆரம்பத்துலே சரீருஸ் சரியா சரி பண்ணிந்தா சரியாய்ருக்கு
இல்ல அவருக் வந்து வேற ஒரு ப்ராப்ளமு என்னா ப்ராப்ளம்னா அவருக் வந்து ஒரு அஞ்சு வருசத்துக்கு முன்னாடி ஸ்டோக் மாரி வந்திருந்துச்சி ஸ்டோக் மாரி வந்தாலு மத்தவ்களுக் மாரி கை வராம கால் வராம எல்லா எதுமே இல்ல வாய் பேஸ்றது மட்டு கொஞ்சோ கொளறி கொளறி பேஸ்வாரு மத்தபடி எல்லாமே மூமண்ஸ் கரக்டாதா இருந்து ச்சி அப்ப வந்து ஹாஸ் ஸ்பிட்டலுக்கு நாங்க போ அப் அந்த இது ஓப்பிருப்பதை மெடிசன் எடுத்துக்றோ பாத்தீங்ளா அந்த நம்ம ஓவரா மெடிஷன் எடுத்துக்குட்டாலு நமக்கு ஸ்டோக் வரு
அய்யோயோ என்னாங்க பயமூத்துற மார் ருக்கு
ஹாமோந் தோழி எங்கப்பா வந்து பாத் தீங்கன்னா அ ரெண்டாயிரத்தி நாலா அஞ்சு அப்ப இருந்து வந்து பாத்தீங்ன்னா அவருக்கு சுகருக்கு அப்பதா சுகர் வந்துச்சு அவருக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல இருவது வருஷம் மா அவரு வந்து சுகர் டாப்லெட் எடுத்துக்கிட்டு இருந்தாரு இப்போ அந்த டாப்லெட் வந்து ஓவர் டோஸ் அதனால தா அதனால தா அவருக்கு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்டோக் வந்தது எல்லாமே எல்லாமே வந்து பாத்தீங்கனா ஒரு அளவுதா அது வந்து ஓவர் டோஸ் ஆக ஆரம்பிச்சுச்சு அப் ப்டினா நமக்கு வந்து சைடு எஃபெக்ட் குடுக்க ஆரம்பிக்கு
ம் எப்
சைடு எஃபெக்ட் குடுக்க ஆரம்பிக்கு அப்ப அங்க போய் செக் பண்ணும் போது தா தெரிஞ்சுச்சு அவருக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன ஸ்டாப் பண்ணிடுச்சு காலுக்கு அதுனால தா அவரு வந்து வ வ ஏனா சுகர் எல்லாமே நார்மலா இருக்குது அப்ற எப்டி வந்து இதாகு அப்ப அப்டின்னு சொல்லி பாக்கவுந்தா அப்புற வந்து அ அப்ப தானே தெரிஞ்சுச்சு நரம்புல ரத்த ஓட் ட இல்லாம இருக்குதுனு சொல்லிட்டு அதே மாறி அவரால பேச முடியல மெயினா வந்து அந்த காலுக்கு நா அங்க போனது இரண்டாவது வந்து பாத்தீங்கனா அவரால சாப்ட முடியல எப்பனா ஆப்ரேஷன் பண்ணம் பாத்தீங்களா ஆப்ரேஷன் அந்த நாங்க பண்ணும் போதே அவருக்கு நா சாப்பாடு ஊட்டுவே சாப்பாடு ஊட்னா அவரு இருமிட்டே இருப் சாப்ட முடியாது அவரால ஒரு இட்லிதா சாப்பட முடியு இவுரு வேணா பண்றாரு நானூ ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி சாப்பாடு குடுப்பே பொய் சொல்லி ஒரு இட்லினா ஆ போது போது அதுக்கு மேல வேணாம்பாரு ஆனா நா ரெண்டு இட்லியா அது என்ன பண்ணுவே அ இட்லிய நல்லா பெசஞ்சு வச்சு சாத மாதிரி ஆ சாம்பார ஊத் தி உருட்டி வாயில வச்சிருவே ஒரே ஒரு இட்லிதா வச்சிருக்கிறே அப்டீன் சொல்லிருவே சொல்லீட் னா ஆனா அந்த லிமிட்டுக்கு மேல போனா அவருக்கு வாமிட்
வாமிட் வந்துரு ஆமா ஆமா அ
இந்த மாதிரியே இருந்துச்சு இருக்கவு அப்பதா வந்து அ எங்களுக்கு அது தெரியல என்ன ப்ராப்ளம்முனு அதுக்கப்ற மறுபடி சர்ஜரி பண்ணதுக்கப்ற பாத்தீங்கனா கால் ரெண்டு வீங்க ஆரம்பிச்சுச்சு வீங்க ஆரம்பிக்குவு இவ என்ன பண்ணிட்டா என் தம்பி வந்து செரி கீ கால் வீங்கு வீங்குது அப்டினா மஞ்சள் காமாலையா இருக்குனு சொல்லிட்டு ஜாண்டிஸ் வந்துருச்சுன்னு கீழா நெல்லி அது இதுன்னு நல்லா அரச்சு குடுத்தா அரச்சு அதெல்லா குடு கம் போது தா அவருக்கு வந்து அந்த வீக்க வத்துச்சு பசி எடுக்க ஆரம்பிச்சு ச்சு சாப்பாடு வேணுனு கேட்டு வாங்கி சாப்ட்டாரு
ம் பாருங்க
கேட்டு வாங்கி சாப்ட்டாரு அப்ப வந்து அப்ப அது ஒன்னு செய்யல அதுக்கப்ற வந்து கால் வந்து இந்த மாறி ஆனதுக்கு அப்ற போகும்போதா தெரிஞ்சுச்சு அந்த பிளட் சர்க்குலேஷன ஸ்டாப் ஆடது காலுக்கு மட்டு இல்ல தொண்டைக்கு சேத்து
ஐயோப்பா என்னன வருது பாருங்களே அதா அதா
தொண்டைக்கு ஸ் தொண்டைக்கு சேத்து ஏனா அதனாலதா அவரால வந்து சாப்பாடு முழுங்க முடியல
ஆக மொத்த தலைக்கு காலுக்கு கனெக்ஷன் இருக்குது
ஆமா
ம்
அப்ப வந்து தொண்டைக்கு போற நரம்புல வந்து பிளட் சர்க்குலேஷன் போயி தண்ணி குடிச்சா கூட பொறயேறு ஒரு வார்த்த பேசனும் அப்ப ரொம்ப மோசமாவஆரம்பிச்சிச்சு ஒரு வார்த்த கூட பேச முடியாது பேசுனாலு பொறையேற ஆரம்பிக்கு எதுவு பண்ண முடியாது அப்டின்னா அப்றம் ஹாஸ்பிடல்ல போயி மூக்குலட் டியூபு போட்டு மூக்குல டியூப்பு போட்டு அது வழியா தா நாங்க வந்து ஃபீட் பண்ணிட்டு இருந்தோம்
அ
கஞ்சி குடுக்குறது பாலு ஜூஸு அந்த மாரிதா குடுக்